ஹெலோ ஆ ஹெலோ ப்ரோ ஆ கே க்கு ப்ரோ
அ ப்ரோ நி ஆ நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கிங்களா டைம் ஆச்சு சாப்ட்டிங்ளா
ஆஹ் ச இல்ல ப்ரோ இனிமே தான் லன்சு லேட் ஆகு
நானும் நான் இல்ல நான் வீடு வாங்க ரிலேஷன் வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் அங்கே மாங்கா ந நகாப்பழம்லா முளைச்சுருந்துச்சு பச்ச காச்சு இருந்துச்சு அப்புற பெரியமா வயசானவங்க புடுங்கி தர சொன்னாங்க அத புடிங்கி குடுத்துட் ட்டு அதேஃபுல்லா அய்டிச்சு அப்புற மாம்பழம் இருந்துச்சு கொஞ்ச ஹைட் ஹைட் பத்தாது அதனால வந்துட்டு அதனா பறிச்சு குடுத்தன் பறிச்சு குடுத்து போட்டு அப்புறம் அது சாப்பிட்டாங்காட்டி கொஞ்ச திருப்திய இருக்கு மதியலன்ச் அவளதான் சாப்பிட முடியது அப்றம் அப்புறம் நீங்க இந்த ஹில்ஸ் ற்றால போயிருக்கீங்களா இப்ப எனக்கு எனக்கு வந்து இப்பதான் கொல்லிமலை பக்கம் போ என் பிரெண்ட் சொன்னானுங்க பயங்கர த்ரில்லா இருக்கு நிறைய மூலிகை அப்படி இப்படின்னாங் அது எது உங்களுக்கு ஐடியா இருக்கா
ஆஹ் இல்ல ப்ரோ நான் அதை பத்தி படிச்சிருக்கேன் சோ கொல்லிமலை பத்தியு படிச்சிருக்கேன் சதுரகிரி மலையு பத்தி படிச்சிருக்கேன் ஆஹ் அது ஆஹ் அதுல வந்து ப்ரோ நான் அதுல ஏதோ கொல்லிப்பாறை சொல்லுவாங்க அ அதுக்கப்புறம் இந்த பெரியனைகர் பண்ணசாமின்னு சொல்லுவாங்க அது அது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த மந்திரிக மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கே ப்ரோ ஆஹ் இன்னொன்ன வந்து பாத் பாத்தீங்கன்னா அதுல வந்து எக்கச்சக்கமான மர்ம மொழிகள் இருக்குன்னு சோ எனக்கு வந்து என்ன விருப்பம்னா அஹ் அந்த ஆங்காலி கங்கையில படிக்கட்டுல இறங்கிதான் போய் இது குளிக்கிற மாதிரி இருக்கு சொல்றாங்க சோ அதுவு ஒண்ணு ஃபர்ஸ்ட்ல பாக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு போகல அங்க போனாலே வந் வந்துட்டு ஒரு வித நல்ல வைஃபு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இன்னும் வந்துட்டு என்ன பாத்தீங்கா இந்த ஆஹ் ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த ஆஹ் தாந்திரிகம் பிளாக் மேஜிக்லாம் சொல்லுவாங்க பாருங்க
ஆமா ஆமாங்க
சோ அந்த மாதிரியான பெர்ஸ் ன் வந்துட்டு அங்க போனாங்கன்னா எதாவது சொலுஷன் கிடைக்கு அப்படின்னு சொல் சொல்றாங்க பட் எனக்கு ஆஹ் எனக்கு இதுல என்ன இது என்ன ப்ரோ என்ன அப்படி இருக்கு அது என்ன உண்மையா இல்லையா அது அதையு தாண்டி வந்து அதுல ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கு சோ என்னதான் நம்ம பாக்கணு அப்படின்ட்டு
செரி செரி நான் நான் இல்லைங்க நான் பக்க கொல்லிமல பக்கதுல ஒரு ஊர் வரைக்கு போயிருக்கேன் ஆனா மெட்டு வரைக்கு ஒரு ஊரு து ஆக்சுலா டூ அ டூட் எல்லா கெடையாது ஒரு இது மீட்டிங்க்கா போனது ஆஹ் பசங்கள பாக்கறக்கா போனோ அந்த சேர் அவங்களு அவரு வந்து சொன்னாரு இந்த மாரி நாளைக்கு போலா வாங்க இன்னிக் ஸ்டே பண்ணி நாளைக்கு ஃபுல் டே வந்துட்டு நம்ம கொல்லிமல போயிட்டு அப்டியே பாத்துட்டு போலா ஆஹ் பாத்துட்டு அதா போலா நெறைய எடோ இருக்கு அப்டினாங்க நீங்க சொன்ன மாரி தா அங்க கொல்லிப்பாவைன் ஒரு அம்மன் கோயிலிருக்
அஹ் ஆமா ப்ரோ
இந்த இந்த கயிறு மாரி கட்டுவாங்க சிலருக்கு வந்து இந்த மந்திரிச்சு இந்த தாயத்து மாரி கட்றது பூட்டு மாரி போட்றது அந்த மாரி இதெல்லா பண்ணுவாங்களா அப்பறோ ரெண்டாவது அது இது உள்ளார காட்டுகுள்ள நடந்து போனம்னா நம்ம வெள்ளிங்கு பேரு என்ன சித்தரு ஒரு அ அ அகத்தியர் சித்தரோட ஒரு கோயில்ருக்குதுன் மாரி சொன்னாங்க அதுக் உள்ளார நடந்து கொஞ்ச காட்டுக்குள்ள நடந் து உள்ளார போனு கொஞ்சோ அதெல்லா பாத்தினா மேக மூட்டமா இருக்கு அப்டின் சொன்னாங்க அது என்ன கட்டாஸ்ஸு இந்த சித்தரான்னு தெர்ல அ அ அகத்தியருன் நெனைக்கறே அகத்தியரோ கோயிலுன்தா நெனைக்கறே அது அப்றோ அங்க ஒர் இன்னு நல்லா விஷ்யோ பா த்தீங்னா அது அந்த சில வி இதல்லா கெடைக்கு நீ இப்ப சென்னைல இப்ப ருத்ராட்சோ வாங்னீங் வெச் சிங்ளே அ இப்ப ஆ அஞ்சு முகன்னா ஒரு மூ ரெண்டாய்ருவாங்க றாங்க ஆறு முகன்னா ஒர் ந ஒரு ஆன்லைன்ல பாத்தே ஆறு முக ருத்ராட் சோ வேணு அப்டின்னா உங்களுக் வந்துட்டு சைஸ் வந்து இந்த சைஸ் சொல்றாங்க ஒரு சைசு அதா நார்மல் சைசு அந்த சைசுக்கே பாத்தீன்னா நாலாய்ரோ அஞ்சாய் ருவாங்கறாங்க இத நீங்க வெள்ளிங்கிரில வாங்கனா ஒரு ஒர்ஜினல் ருத்தராட்சந்தா டேரட்டா அந்த அந்த பந்த போது ஒ வந்த அந்த காயிலருந்து பழமாக்கி அத ருத்ராட்ச கொ கொட்ட எடுத்து குடுப்பாங்க அஞ்சு முகோ ஆறு முகோ வெரு நூறு ரூவா அம்பருவாதா சார் அ ப அங்க அந்த ரேட்டு தா வருதுங்
ஓகே
ஏனா நாங்க போன எடத்துல அது அவங்க சேல் பண்ட்ருந்தாங்க அதனால் தா அந்த ஏரியாவ்லியு சேல் பண்ட்ருந்தாங்க ருத்ராட்சல்லா சில நாட்டு மருந்து கடைல வச்சிருந்தாங்க நாங்க சேரி இப் எ ட்டிருகுனு பாக்லா அப்டின்டு கேட்டு பாத்தோ
உம் உம் நீங்க எந்த ருத்ராட்ச ருத்ராட்சம் ப்ரோ நீங்க இந்த கிரி ஸ்டோர் தெரியுமா சென்னையிலியே இருக்கு கிரியில வந்து அதிகமாருக்கு பட் ஒரிஜினலாருக்கு ரேட்டு அதே மாதிரி வந்து பத் பாத்தீங்னா இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போனீங்கனா அங்க ஒரு சில பேரு அந்த சிவனடியாகலா விப்பாங்க ஆஹ் அவரு ஆஹ் சிக்ஸ்ப ஆறுமுகர் ருத்ராட்சமாக இருந்தாலு ஏக்கம் முகிய ருத்ராட்ச இது மாரிலா வந்து விப்பாங்க அது ஒரிஜினல்தா நானு செக் பண்ணிருக்க சோ நீங்க அங்க உங்களுக்கு அப்டி வேணும்னா வாங்கிக்கங்க ரிஷன் வந்துட்டு அஞ்சு முகத்துக்கு அஞ்சு முகத்துக்கு மோஸ் வந்து எந்தவித ஆஹ் இதுவு கெடையாது
ஆமாங்க மோஸ்டி அஞ்சு முக எல்லாமே யூஸ் பண்ணலா பாங்க மத்த இதுக்கெல்லா கொஞ்சோ ஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்மா
ஆமா ப்ரோ ஆறு கூட யூஸ் பண் ஒரு சில பேர் ஆறு முகம் எல்லாருமே யூஸ் பண்ணலான்றாங்க ஒரு சில பேர் யூஸ் பண்ண கூடாதுன்றாங்க பட் ஆனா அஞ்சு முக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலா
அஞ்சு முக யூஸ் பண்ணன் ஆறு முகன்னா பாத்தீங்கன்னா நீ கரெக்டா நீங்க வந்து போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது கொஞ்ச இந்த நான்வெஜ் சாப்டக்கூடாது அப்பற பாத்தீங்கன்னா ஆஹ் ட்ரிங்க் பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ண கூடாது கா ஸ்மோக்கிங் கூட இப்ப சபரி மலைக்கு போறவ பண்றாங்க பட் ட்ரிங்க் ஸ்பெசிஃபிக்கா பண்ணக்கூடாதுன்ன நான்வெஜ்ஜு ட்ரிங்க்கு பண்ணக்கூடாது ஆஹ் ஸ்மோக்ல்லா பண்ணிக்கிறாங்க பண்ணி சிலர்ல்லா பண்ணிக்கிறாங்க அது ஒன்னு பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு பட் அது வந்து இது மாரி வரதில்ல அப்படின்ட்டு ஆழ்கால் மாரியோ இல்லலை நான்வெஜ் மாரியோ வரதில்ல அப்டின்ட்டு அதனால அது பண்ணிக்கிறாங்க பட் அதுவு கூட பிரச்சன இல்லை பட் ஆனா ஸ்பெசிபிக்கா பண்ணண்டி ஆஹ் கண்டிப்பா பண்ணக்க கூடாங்கிறது குடிக்கிறது ஒண்ணு ஆள்கஹாள் எடுத்துக்கிறது ரெண்டாவது அசைவ சாப்பறது
கண்டிப்பா ப்ரோ இது ஸ்மோக் பண்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அத வந்து ஒரு பேட் ஹா போய்ட்டு அதுக்கு ஒரு கெட்டது செய்யவே கூடாதுல தா நம்ம போயிடுது ஏன்னா அதுவு ஒரு போதை தானே ப்ரோ ஸ்மோக் பண்றது ஒரு இதுதா அது வந்து யூஸ் பண்ண கூடாதுதா பட் ஆன அங்க ஏதோ பண்ணட்ருக்காங்க நானு பாத்துருக்கே ஆஹ் நம்மள அத கேட்க முடியாது அதலா தப் ப்பு அப்டின்னு சொன்னாலு அங்க கேட்க போறதுல ச நா அதெல்லா பத்தி விட்டுட்டு விட்டே ப்ரோ ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதெல்லா
அப்பற அந்த கொல்லி கொல்லிமலைல பாத்தீங்கன்னா அந்த நெறையா மூல்கை இருக்கு இருக்குங்கறாங்க அவங்க அந்த அந்த ஆ ஆனா ஏ ஃப்ரெண்டு ஒருத்த சொன்னா என்ன சொன்னா அது வந்து அந்த ஆக கங்கையையில வந்து அக்க கா அந்த காட்டுக்குள்ள இந்துதா தண்ணி வரு அந்த அந்த செ செடிகள்ல எல்லா மூலிகை செடிலியேதா பட்டுதா தண்ணி வரு அதனால குளிச்சா ரொம்ப ஒடம் பு ஹெல்தி அப்டின்னா ஆனா
அ
நோய் நெரி சரி ஆயிரு அப்டின்னா ஆனா பாத்தீங்கன்னா அது குளிச்சா வந்து அந்த தண்ணி வந்து கீழ விழுதுறங்க ஃபால்ஸ் வந்து கீழ வந்து தண்ணி போகு அந்த தண்ணில போய் குளிச்சா யாரா கால புடுச்சு இழுக்கிற மாரி இரு இருக்கு அங்க வந்து நெறயா பேடு ஆவிகெல்லா இரு க்குது அப்படி இப்படின்னா அப்படினு கிளப்பி விட் அதனால நா அங்க போயி குளிக்கவே இல்ல போய் பாத்துட்டு ஃபாஸ் தண்ணிகுள்ள போவ்லிங் அதாது தண்ணி ஒரு எடத்துல நிக்கு ஃபால்ஸ்கு மட்டு குளிச்சு போட்டு எ தண்ணிக்குள்ள போன கேட்டா அந்த மாரி தண்ணிக்குள்ள போனாதா இழுக் மா இல்ல இந்த வால்ஸ் இதுல தண்ணிக்குள்ள கால வச்சா தா அந்த ஃபீல் கெடைக்கு அப்படின்னா வச்சா தானா ஃபீல் கெடைக்கு நா வைக்கவே போல இல்லையே அப்படின்ட்டு அதா கா இது வைக்கவே இல்ல ஆனா அது ஒரு மாரி அந்த இது ரொம்ப ஸ்டெப்ஸ்ல எறங்கி போற மாரிதா இருக்குன்னாங்க ஆ நா அப்டிதா எறங்கி போன ஒரு மாரி இதாத்தா இருந்துச்சு நான நறையா அவுங்க சொன்ன ஸ்பாட் எல்லா அந்த அம்மன் கோயிலுக்கு அதுங்கல்லா போகல சும்மா அப்பிடியே கார்ல ஒரு ரவுண்டு அந்த ரவுண்ட்ல பாக்குறத பாத்துட்டு அப்டியே அப்டியே வந்துட்டு அப்டியே அங்க அவருகிட்ட பேசிட்டு பாத்துட்டு அப்டியே கெளம்பிட்டோ
கே நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா ப்ரோ அ எப்டி சொல்றது அது வந்து அமாவசைக்கு தா ப்ரோ அங்கன இருக்கு கொல்லிமலையில ம் அமாவாசைக்கு வந்து நைட்டு வந்து பெண்கள் வந்து அங்க ஸ்டே பண்ண கூடாது நைட்டு மலையில தங்கக்க கூடாதுனுவாங்க பட் ஆனா ஜென்ஸ் தங்கிக்கலா ஆண்கள் வந் து அங்க நைட்டு நேரத்துல தங்கிக்கலாமா அந்த மலைல ஆ அப்டியே பெண்கள் தங்களைன்னா அவங்ளே தொரத்தி அடிக்கவு சொல்றாங்க அந்த தாஹ் எனக்கு தெ நியாது ப்ரோ இது எல்லாமே யூடியூப்ல அந்த மழைல
இது நெறைய மாதி நீங்க நான் நெறையமம்பாதம்பி அந்த சிலதுலா அந்த தனியாக ஒரு ப்ரோக்ராமே போடுவா யூடியூப் மாரி இந்த அமானுஷ்யனு தனியா போட்றாங்க அதெல்லா பாத்தால் நம்மளுக்கு சில இதுலா பயமுறுத்துது
ஆஹ் ஆமாம் ப்ரோ ஆக்சுவலி அங்க வந்துட்டு அது ஒரு நல்ல மலதாம் ப்ரோ பெருசாலா இல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மலைக்கு வந்து அந்த மலைக்கு அடிவாரத்துல அரபாளீஸ்வரர்னு ஒரு கோயிலிருக்கு பாருங்க ஒரு சி கோயிலிருக்கு அது ஆக்சுவலி வந்து அது வந்து லிங்கம் வந்து பாத்திங்கனா ஆஹ் அந்த மேலருக்க பானம் மட்டு சொல்றே அத் துவந்து வானத்திலுருந்த எ அடிமல கல்லு வந்து அந்த எடத்துல விழுந்துச்சா சோ அதுக்கப்றமா தா அதுக்கு கீழ அந்த பாகல்லா ருத்ரபாகொ இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சதா சொல்றாங்க பட் அது வந்து ஒரு எ அடிமலையோட கல்லா அதுக்கப்றொந்தா அந்த சித் தர்கள்லா வந்து ஆஹ் ஆ அதுக்கப்பறொ சித்தர்கள் அந்த எடத்துக்கு வந் து அந்த மலைய பாதுகாக்கறதுக்காக தா ஆஹ் இந்த கொல்லிமலை பாவை அப்றொ இந்த சாமிகளெல்லாமே வந்து ஆஹ் எட்டு திக் அஷ்ட திக்குகளுக்குமே ஒரு காவல்தெய்வம் லநெருபீ பிச்சிருக்கா டின் சொல்றாங்க
ஆமா அதா ஏந்துமா அந்த எலயபே சொல்லா அந்த மழல்தி நம்ம எ நம்ம இன்னொன்னு நெடச் நெனச்சு பாக்காதல்லா நெறையா சில விஷயங்களா இருக்குது பட் அது யாருக்கின்னு தெரியாதுல சித்தர்களோட ரகசியொ அது வந்து அவங்க்கு மட்டுந்தா தெரியு அதுக்காகதா வந் சித்தர்கள் வந்து அது இன்னு அந்த மலைக் காவலாருக்காங்க அப்டிங்கமாரி சொல்றாங்க
உம் ஆமா ப்ரோ அது வந்து இப்பவுமே வந்து சில பேர் தாந்ரீகம் பண்றதுக் குலா அங்க யூஸ் பண்ணிட்ருக்கே டின்றாங்க பட் அது எந்த வளவுல் உண்மன் தெரியல ஏனா எல்லாமே சீக்ரட்டா இருக்கு ப்ரோ அங்க நடக்குற விஷயங்கள் எல்லாமே சீக்ரட்டா வச்சிருக்காங்க
சொன்னாலு அது ஒரு லெவலுக்கு பொய் அப்டி என்ட்டாய்ருது அதுக்கு மேல எவனக்கேட்டாலு தெரிலங்குறாங்க
க ஏதோ ஒரு முழுக்கால் கிழங்கு ஏதோ ஒன்னு இருக்கு அது
உம் அம் ம்ம முடக்கு மு என்னது முடவாட்டு கால் கிழங்கு
ஆஹ் முடவாட்டக்கால் அது கூட அந்த கொல்லிமலையில வந்து இப்ப நெறைய பேர் அத வந்து அஹ் தேடி கண்டுபிடிச்சு அதோட செடிங்க இனமே வந்து அஹ் காணாம போகுற அளவுக்கு அத வந்து இது பண்ணிட்டு இரு
அப்ப நா இப்ப எங்க இ நாங்க எங்க வெள்ளிங்கிரி போயிருந்த வெள்ளிங்கிரி பக்கம் த்துல எங்க ஊர் பக்கோ தா வெள்ளிங்கிரி வெள்ளிங்கி மல அப்பெல்லா போனேன்ன ஒரு ஐம்பது கட நூறு கட ஏதோ ஒரு கடையில தா முடவாட்டு கால் கிழங்கு வெச்சிருப்பாங்க
ஆஹ
இப்ப எல்லா கடையிலையு முடவாட்டுகால் கெழங்கீது ஆனா வெள்ளிங்கிரி மலை மேரி சது சதுரகிரி மலை இல்ல அந்த கொல்ல மாரி ஒரு பவர் ஃபுல்லான மல தா இங்க
உம் உ ஆமா
மெய்னா அங்கேயு நெறைய முலிக எல்ல அந்த உத்தராட்சம்லா ஐம்பது நூரு ரூபாய்க்கு கெடைக்கோ ஒர்ஜினலாவவே கெடைக்கோ உங்களுக்கு பாத்தாலே தெரியு அவுங்க கேட்டா உங்களுக்கு ருத்ரா ராட்சோ தானே டவுட்டு ருத்ராட்சத்த நாளைக்கி வாங்க ருத்ராட்ச காயே கொண்டு வந்து தரே நீங்க வேணா உருச்சு வேணா பாத்துக்கோங்கன்டாங்க அந்த மாரி இருக்குறாங்க இங்க எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு
ஃபேமஸ் ப்ரோ அது வந்து தென்
தென் கைலாயோன்னு சொல்லுவாங்க நீங்க வேணா நம்பிக்க இல்லன்னா வீட்டுல காய போட்டிருக்காங்க நாங்க அந்த காஞ்சதுக்கப்புறம்ந்த அத உரிப்போ உரிச்சதுக்கு அப்புறோ தா அது ஒரு முகமா ரெண்டு முகமா அஞ்சு முகமா அறு முகமா ஏழு முமான்னு தெரியோ நாளைக்கு காய கொண்டு வந்து தர நீங்க வேணா அது பிச்சி பாத்தீங்கன்னா உள்ள ருத்ராட்ச கொட்ட இருக்கோ அப்பவாது நம்பிக்க தம்பி அப்டின்னாங்க க்கா அப்டில்லா கெடையாதுங்க ஆஹ் சொல்லுங்க அப்டிலா இல்லைங்கா ஆஹ் கா வாங்கி அப்டின் வாங்கிட்டு வந்தங்க ஒன்னு சேரிங்க ப்ரோ பேசுங்க ரொம்ப நன்றி நா அப்ப அடுத்த திரும்பியு பேசுவோ நன்றிங்க ப்ரோ நன்றி நன்றி